ஆ சொல்லுங்கப்பா
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே பசங்கள் என்ன செய்றாங்க
பெரியவர் காலேஜுக்கு போயிருக்காருப்பா சின்னவங்க வீட்டு்ல தா இருக்காங்க இப்பதா எழுந்தாங்க அவங்க ஆபிஸ் கிளம்பிட்டாங்க சின்னவ பொண்ணு ம் ம் சொல்லுங்கப்பா
ஆ நல்லா இருக்காங்கப்பா வீட்டு்லதா இருக்காங்க சேரி நாதா கொஞ்ச விடியா ரொம்ப ரேர்னா சொல்லுங்க
இல்லப்பா சாம்
வெயில் அதிகமா இருக்கு வெளியில எங்கயாச்சு கூப்பிட்டு போலாம்னாக்கா இந்த வெயிலுக்கு பயந்துகிட்ட எங்கயு போகாம வீட்டுலேயே வச்சிருக்கே
உங்க ஊர்லயு வெயில் அதிகமாக இருக்கா
ஆமாப்பா பயங்கர வெயிலு அது காலையில விடியுறப்போ கிளைமேட் நல்லாருக்கு நல்லா காத்தோட்டமு இந்த மரோ எல்லா அதிகமா இருக்கறதுனால காத்தோட்டமு நல்லாருக்கு அதுலயு இவுங்களால அந்த வெயிலு அந்த மதிய டைம்ல இருக்குறீங்ள ஒரு பத்து பத்து மணிக்கு மேல அந்த வெயில் சூடு வீட்டுக்குள்ளார இருந்தாலு சூடு வெளிய போனா அத்தா எல்லாரயு கூட்டிட்டு மரத்துக்கடியில போய் உக்காந்தறே நா பாயெல்லா கொண்டு போய்ட்டு ஆளுக்கு சாப்பட்றதுக்கு ஏதாவது இந்த தீனிய எல்லா எடுத்துட்டு ஒக்கார வெச்சுட்டு அங்யே மொத்தோ மூணு மணி வரை இப்ப அங்கயே இருந்தர்ர அப்டிதா நேத்து போய் இருந்துட்டோ வீட்ல இருந்து ஒரு பாம்பு வந்து சேந்துக்குச்சு யாருமே பாக்கல ஆமா அந்த மாரி ஆயிடுச்சு சரி வந்து வீடு தொறக்கறோ பாத்தா வீட்டுக்குள்ளாரயே இருக்குது பாம்பு
அய்யய்யோ அப்ரோ என்ன பண்ணீங்க
வந்து பாத்துட்டு பய்ந்துட்டோ பசங்க எல்லா கத்திட்டு வெளிய ஓடிட்டாங்க அது என்னாச்சு வீடு இருந்துகுட்டு பழைய கால வீடு இருக்லீங்களா ஓட்டு வீடு சேரி அந்த வீடெல்லா புதுசா ரெடி பண்ல சொந்த வீட்ல அங்க எலி வேற இருக்குதா அங்கங்க கொஞ்சோ ஓட்ட வெச்சு உட்ருக்குதுங்க இந்த பாம்பு போய்ட்டு அதுல போய் சேந்துகுச்சு
கீறி வலைல போய் சேந்துட்
ஆமா அந்த எலி பொந்துல போய் சேந்துருச்சு
ஓகே ஓகே
அத வெளிய எடு அ வர வெக்கறக்கு ஏதெதோ பண்ணி பாத்தோ எது பண்ணியு முடில ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்குள்ளாரயே இருந்துருச்சு பாம்பு
அய்யோயோ நீங்க எப்டி இருந்தீங்க வீட்டுக்குள்ள
ஆ அப்பா அதா சொல்றனே பய்ந்துட்டு சரி பசங்லெல்லா என்னா பண்றது அப்டி சொல்லிட்டு வெளிய தின்ன மாரி இருக்கு அது மேலதா படுக்க வெச்சோ அந்த பாம்பு வர்றதுக்கு போறதுக்கு தா லைட்டு போட்டு விட்டு காவ் காக்கறதே வேலயா போச்சு மூணு நாளு
ஏ அங்க பாம்பு புடிக்கறவங்கல்லா யாரு இல்லியா
அவுங்க ரெண்டு பேர் வந்தாங்க புடிக்கற்துக்கு சேரி அவுங்க அது தெரு பக்கத்து வீடு எங்க வீடு சேத்தி ஒரே சுவருதா ஜாயிண்ட்ல இருக்குது சேரி அவுங்க அந்த அந்த சோடு இடிச்சாதா அத எடுக்க முடியு அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்களா சரி அப்ரோ அவுங்ளே சரி அது வெளிய வந்துரு ஏன்னா அது பசிக்கு எவ்ளவு அது ரொம்ப நேரோ உள்ளாரயே தங்கிருக்க முடியாது அது வரும்போது பாத்து இது பண்ணுங்க அப்டின்னு சொன்னாங்க அப்பரோ சேரி ஒரே ஒரு பைய்ன மட்டு ஆமா முடியாது சேரி அதுக்காகதா நாங்க இல்லப்பா நீங்க எ எ ஏதாவது பண்ணி புடிச்சிருங்க அப்டின் சொன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காறங்க சோறு இடிக்கரக்கு அவங்க ஒத்துக்கல
அச்சச்சோ
அவங்க ரொம்ப பிரச்சன பண்ணிட்டாங்க சேரி அதுக்கப்பறோ இவுங்க ரெண்டு பேர் அங்கேயே விட்டுட்டு போனாங்க செரி இங்க பாத்துப்பாங்க நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க அவுங்க புடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இந்த பாம்பு புடிக்கிறாங்கள ரெண்டு பேர அங்கயே விட்டுட்டு போனாங்க அவுங்களு ரண்டு நாள் வீ்ட்லயே தங்கிருந்தாங்க அதாவ்து சோவுறு டேமேஜ் ஆகாம புடிக்கிறதுதா ரொம்ப கஷ் டமா போய்டுச்சு ஏன்னா அத கம்பி எதத்தோ போட்டு பாத்து இழுத்தாங்க அது நல்லா போய் உள்ளற பெரிய பாம்பா உள்ள போய் பொந்துகுள்ள போய் நல்லா சேந்துட்டு இருக்குது
என்ன பாம்புப்பா
அதா நாக பாம்பு
ஆஹோ இல்ல ரெண் ஆ சாத பாம்பு இருக்குல்ல
இல்லல்ல நாகபாம்புதா ம் புரியுது அது வேற இந்த ப கொஞ்ச பேரு சொல்றாங்க அத அடிக்க கூடாது
அப்படில்லா இல்லப்பா நம்ம அடிக்க போறது கடையாது அவ்வளோ பெரிய பாம்ப அவுங்கள கூப்ட்டு அவுங்க புடிச்சிட்டு போய் காட்டுல விட்ருவாங்க அதுக்காக தா அவுங்கள கூப்பறது
அததா அவுங்கள கூப்ட்டோ செரி அவுங்க அந்த ரத்த சொன்னனே பக்கத்து வீட்டுல அவுங்க ப்ரச்சன்ன பண்ணிட்டு அங்க இடிக்க கூடாது நீ வேற ஏதோ பண்ணி புடிச்சீடுவாங்கனு சொல்லிட்டு அவுங்க இது பண்ணிட்டாங்களா செரி அதா என்ன பண்றதுன் நீங்க தெரியாம செர் அவுங்க செரி அது ஒண்ணு வெளில வந்துரு நாங்க பாத்து புடிச்சிடோனு சொல்லிட்டு அவுங்களு அங்கேய இருந்தாங்க
இப்போ வெ வெய்யிலு இல்லப்பா அதனால இப் இப்போ எல்லா சில்லுன்னு எடத்த தேடிதா வரு நீங்க வீட்டுக்குள்ளல்லா நல்லா இந்த உப்புல்லா நறைய போட்டு வைங்க அப்பதா வராது கொழந்தைங்க இருக்காங்கல்ல அதா பயமா இருக்குது நம்புளுக்கு
ஆமாப்பா அதா செரி இன்னைக்கு பய பாம்பு வேற பயந்துடுறாங்கா சொல்லிட்டு பசங்கள எல்லா அவிங்க சித்தி வீடு இருக்கது பக்கத்துலியே செரு அவுங்க வீட்டுக் கூட்டிட்டு போய் விட்டு வந்துட்டாங்க இப்ப விட்டுலியு யாருமே இல்ல நானு அ எங்க வீட்டு கார்ரு இந்த பாம்பு புடிக்கவங்க ரெண்டு பேருக்கு மட்டுதா இருக்கோ செரு அவுங்க எப்டியு ரெடிந்ததுன்னா சொல்லி இங்கேயே கம்பி எல்லா ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கக் எல்லா ரெடியா இருக்குது அந்த டைம்ல செரியா இன்னொருத்தரு வந்தாங்க செரியா அதுக்கு இந்த பூண்டு எல்லாருக்கு இல்லையா அதெல்லா போடுங்க அதெல்லா போட்டா வெடிய வந்துரும்ன்னு சொல்லி சொன்னாங்க
ஓகே ஓகே
அப்பறோ அந்த பூண்டெல்லா நல்லா அரைச்சிட்டு அந்த பொந்துக்குள்ளார ஊத்தி உடு ஒரு நெறைய பூண்டு எடுத்து அரைச்சி அந்த பொந்தல்லா ஊத்தி ஒருக்கு அ பத்து நிம்ஷ தா ஆயிருக்கு உடனே பாம்பு வெளிய வந்துருச்சு ஆ வந்துருச்சு வந்ததுமே செரி இந்த பாம்பு புடிக்கிறாங்க டக்குன்னு கம்பி எடுத்து புடிச்சு பேக் குள்ளாற போட்டாங்க பயங்கர லாங்க்கு எவ்ளோ பெருசு அப்டியே வந்ததுமே அப்டியே பட எடுக்குது
அச்சச்சோ ஏன்னா பூண்டெல்லா ஊத்தட்டீங்கல்ல உள்ள அதுக்கு கோவோ ம்
ஆமா வெளியே வந்ததுமே எங்க அடுச்சிறாங்களோன்னு பய இதுப்போ பாத் எ நம்மள பயம்முறுத்துறதுக்கோ எதுக்குன்னு தெரிய்ல வந்ததுமே எதோ பட எடுத்துட்டே வெளிய எறங்குது அப்றோ அவுங்க மெதுவா அந்த கம்பிளியே தலையில இது பண்ணினைய தலைய வுட்டு இந்த பேக் எல்லா நீளமா போட்டு பேக்ல எல்லா போட்டாங்க பேக்கே அதுவே சைலண்டா போயிடுச்சு
நீங்க அந்த வளையல் மேம் நல்லா அடைச்சு வுடுங்கப்பா நல்லா மண்ணு போட்டு சிமெண்ட் போட்டு நல்லா பூசி வலையெல்லாம் வச் வக்காதீங்க வீட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய வலையா வைப்பீங்க அவ்ளோ ஆ நீளமான பாம்பு உள்ள போய் இருக்கிற வரையு
அது எப்டின்னாக்க ந ஆ வீடு இருந்து ஒரு இது தனியா இருக்குது வெளிய அதாவது அந்த மட்டனு சிக்கன் எல்லா செய்றோ இல்லையா அது தனியா செய்யறதே ஒரு சின்ன வீடு இருக்குது அ அந்த வீட்ல யாரு போமாட்டாங்க சும்மா காலியாதா இருக்கு வீடு குள்ள வீட்ல எதுவுமே இல்ல சரி அதுல ருந்து எப்பயாது சின்ன மட்டனு சிக்கனு சமைக்கறப்ப மட்டுதா அந்த வீட்ல வலையல் இருக்கு அது சரி நாங்க சரியாது கவனிக்காம அப்டியே விட்இருக்காங்க
ஆமா எவ எவ்ளோ தைரியமா இருந்திருக்கீங்க நீங்க பரவாயில்ல
ஆமாப்பா இது நாங்க பயந் இன்னு பசங்களு இன்னு பயந்துருவாங்களே இதுக்கு என்னா பண்றது
அப்பா நீ பசங்கள நீங்க உங்க சித்தி வீட்டுக்கு அமச்சிட்டு இருந்தாலு நீங்களு அவரு கூட என்ன பண்ண முடியு பயம்தானேப்பா
சரி எப்டியோ கொடுத்தா சரிங்கப்பா அத சரி அடுத் அது அதே மாரி தா இந்த பூண்டு எல்லா வீடு ஃபுல்லா சுத்தியு வீடு சுத்தின்னு தெளிச்சு ஆமா தெளிச்சு விட்டுட்டோ அப்பறோ இந்த பாம்புங்க கூட வராமா இருக்குறதுக்கு ஏதோ மருந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அந்த மருந்தெல்லா தெளிச்சு ஆ எடுத்துட்டுட்டு புல்லா வீட்ட சுத்தி ஒரு நல்ல ஒரு ஃபுல்லா காளி எடோ தா பின்னாடி முன்னாடி எல்லாமே இந்த தோட்ட செடிங்கள்லா நட்றாங்க அது எப் அது எப்டியோ தோட்டத்துல இருந்துதா வீட்டுக்குள்ளார வந்துடுது
இப்போ வெயிலுக்கு வெயில் தாங்காத எல்லா வெளியே தா பா வரு நேத்து கூட என் ஃப்ரெண்டு வீட் ல அவ்ளோ பெரிய சா தா சொன்னாங்க ஆ அவுங்க வீட் வீட்லயு குழந்தைங்கலா இருக்குது நானு அதா சொன்ன செடி ஒண்ணு இருக்கு அ அந்த செடிய எல்லா வாய்ங்கிட்டு வந்து வைங்கப்பானு சொல்லிட்டு இப்ப நீங்க மருந்து ஏதோ இருக்குன்னு சொல்லிருக்கீங்கள அப்பறம் எனக்கு சொல்லுங்க அந்த மருந்து அ நானு என் ஃப்ரெண்டுக்கு சொல்லணும்ப்பா
ஆமா அது போட்டா வராது
அப்டியா ஏன்னா அவுங்க வீட்ட சுத்தியு காலி எடம்தா இருக்கு அதனால ஆ உள்ள இருக்க அந்த உ காலி எடத்துல இருக்கதெல்லா ஒரு மாரி சில்ன சில்னஸ் எடத்த தேடி வருது அ அப்போ இவுங்க வீட்டுக்குள்ள வந்து அது போன வருஷம் கூடி ஒரு வட்டி அப்டிதா பத்துக்குச்சு போவே இல்ல நைட் ஃபுல்லா வுட்டு போய் இவுங்க பத்துகின்னாங்க காலையில எழுந்து வந்து பார்த்தாலு போவே இல்ல அப்புறமாதா நாங்க அ அதை போட்டு இதை போட்டு வெளியே போயிடுச்சு இந்த வருஷமு நீங்க ச சொல்ற மாரி பெரூசா தா இருக்குதுன்னு சொல்றாங்க நேத்துதா சாயங்காலம் பாத்துருக்காங்க அது கேட்டுக்குள்ள போ புந்து கிவ்ந்து உள்ள வந்துச்சுன்னா கெழந்தைங்கலாம் வெளையாடுது வெயில்ல வெளிய பயமா இருக்குது நம்பளுக்கு இப்போ இந்த இதுவ பாத்தாதா
உம் ப்பா எங்க பாத்தாலும்
வந்து போயிர்லா அப்றமா எனக்கும் சொல்லுங்க நானும் ஏ பிரெண்டுக்கு தேவபடு
எ வாட்ஸ்அப் அவுங்களுக்கு இருக்குனு தெரியுமா
சேரிப்பா சரிப்பா
அந்த அந்த போட்டோ பாத்திங்கனா கடையில கேட்டா குடுப்பாங்க வாங்கிக்க சொல்லுங்க
சேரிப்பாச்சே
ஆனா மாஸ்க் போட்டுட்டு மாஸ்கு போட்டு தெளிக்க சொல்லுங்க அந்த மருந்து அது கொஞ்சோ ஸ்மெல்ல தா இருக்கும் ஆ ஒரு கொஞ்ச நேரோ நமக்கு ஸ்மெல்லு கொஞ்சோ இருக்கும் அதுக்கப்றோ நார்மல் ஆயிடும் அந்த ஸ்மெல்ல அடிச்சிர்ந்த எதுவுமே அங்க இருக்கிற பூச்சி கூட எல்லா வெளிய போயிடும்
ஓகே ஓகேப்பா
அப்றம்பா சாப்ட்டிங்ளா
சாப்டலப்பா இனிமேல் தா சாப்டணு நீங்க சாப்ட்டீங்களா சமச்சிட்டீங்ளா
கரைக்டா பாக்க முடியும் என்னால பசங்கள கூட்டிட்டு வர்றாறுங்கக்கா எங்க ஊருக்கு போனவாட்டியே சொன்னீங்க சேரி வர முடியல இந்த வாட்டி லீவ் வுட்டுட்டாங்க எல்லா பசங்கள கூட்டிட்டு வர்ற போரிங்ளா
கண்டிப்பா வாங்க உம்ம் பசங்களுக்கு ஒரு சேஞ்ச் கெடைக்கும் உங்களுக்கும் கொஞ்சோம் ரிலாக்ஸ் கெடைக்கும் உம் அப்றோ நீங்க சமைக்கணுமா
இன்னக் காலைய்ல சமைச்சிட்டோ சரி மத்தியானோம் விட்டா த வெளிய தோட்த்துக்கிட்ட போற வேல இருக்குது அதா பசங்களுக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கே இப்போ நல்லா பேக் பண்ணி ல்லா கூட்டிட்டு போயி சரி ஒரு மத்தியானந்தா வருவே அதுக்கப்புறோம் ஏதாவது வேணும்னா சமைச்சுக்குவோ
சரிப்பா எனக்கு இன்னொரு கால் வருது நா கொஞ்ச நேரோம் கழிச்சு உங்க கிட்ட பேசுறேம்பா
ஓகே பா